ஹலோ நல்லா இருக்கே நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
எல்லா நல்லாருக்கோ வீட்ல நல்லாருக்காங்களா பசங்க நல்லாருக்காங்களா
அ எல்லா நல்லாருக்காங்க எல்லா அங்க எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லா நல்லாருக்கோ
என்ன பண்ணிட்ருக்காங்க பசங்க
பசங்களா பசங்க வெளையான்ட்ருக்கானுங்க ஒரே வெலையாண்டா சம்மர் அ லீவு வுட்டாங்ள ஒரு பைய பெரிய பச பைய டென்த் படிக்கிறா
ஓ சூப்பர் ஆ
ஒரு பைய போ ஃபோர்த்து போய்ட்டா
ஓ செரி செரி செரி பப்ளிக் எழுதிருக்காங்ளா
இல்ல இல்ல டென்த்து போறா
போக போறாங்ளா ஓகே ஓகே ஓகே நல்லா படிக்க சொல்லுங்க
ஆ கன்டிப்பா நல்லா படிக்கனு அதா டியூஷன் பாத்துட்ருக்க ஏனா வீட்ல இருந்தா ஃபுல்லா பிளேயிங் தா
அப்பிடியா
மொபைலு இப்போ ஆமா மொபைல் பழக்கோ வேற வந்துருச்சி இப்போ இந்த லீவ் நாள்ள
ம் ம்
அத கண்ட்ரோல் பண்ணணு ரெண்டாவது டியூஷன் சேத்து விடணு ஏனா பப்ளிக் வருதுல்ல அதனால கொஞ்சோ நல்ல டியூஷனா பாத்து அவன சேத்தி வுலான்
தே நீங்களே இப்போ சொல்லி குடுக்குறே மாரி இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்குல்லே
நா வந்து மத்த சப்ஜெக்ட்லா ஓ கே எனக்கு வந்து மேக்ஸ் வராது
ஓ அப்பிடியா ஆ
ஆமா மேக்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு வராது நம்பளுக் நம்மளுக்கு தெரிஞ்சாதா பசங்களுக்கு சொல்லி தரலா நம்ளுக்கு கொஞ்சோ மேக்ஸ் வரதனால மேக்ஸ்க்கு மட்டு தா டியூஷன் பாக்கறே
ஓ அதுக்கு மட்டு தனியா சொல்லி தருவாங்களா இல்ல சொல்லித் தந்தா எல்லா சப்ஜெக்டுக்கு தானே சொல்லி குடுப்பாங்க
இல்லல்லே அப்பிடி இல்லே
ம் அப்பிடியா ஓ கே ஓ கே எங்கூர் சைட்டு லா டியூஷன் அப்பிடனாலே எல்லா சப்ஜெக்டுக்கு சேந்தே சொல்லிக் குடுப்பாங்கே அதுனால கேட்டே
ஆ அது இருக்கு ஆனா அந்த அளவுக்கு ஆ இதா இல்ல இது கொஞ்சோ பு ரொஃபஷனல்லா ஆ ஸ்கூல் மேம் ஒருத்தவங்கே எடுத்துட்டிருக்காங்கே
ஒ செரி
அவங்க எப்பிடின்னா இந்தே மாரி மேக்ஸுக்கு பிசிக்ஸுக்கு அப்புறோ அந்த மாரி ஒரு இது மாரி ஓரியண்டட் டா எடுத்துட்டு இருக்காங்கே செரி மேக்ஸ் தா உங்களுக்கு வரலே இப்போ இப்போ நா எல்லா சப்ஜெக்டும் போட்டா அதே உங்களுக்கு ஃபீஸ் அதிகமா வரு
ம் ம்
ஒரு சப்சட் ஆமா ஒரு சப்ஜெக்டக்கே த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபாங்கே
அப்பிடியா ஓ
ஹலோ
ஆ ஓ கே ஓ கேப்பா இங்கெல்லா அப்டில்லா கெடையாது மொத்த சப்ஜெக்ட்னாலு எல்லா சப்ஜெக்ட் எடுத்தாலுமே ஆ குறிப்பிட்டா அமௌண்ட்தா சவுண்ட் கம்மியா கேக்குதா இப்போ ஓ கேவா ஹலோ
கேக்குதுங்களா
ஆ இப்போ ஓ கேவா நல்லா கேக்குதா
ஆ ஆ கேக்குது சிஸ்டர்
கிளியரா கேக்குதுல்லே
ஆ கிளியரா கேக்குது ஆ சிஸ்டர் இப்போ அ இப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கு அ எப் ஃப்ஸ்ட்டு நா வந்து ஒரு டியூஷன்லே சேத்தே சிஸ்டர் அது எல்லாமே சொல்லி குடு த்துட்டு எல்லா சப்ஜெடு சொல்லி குடுத்தாங்க ஆ என்ன னா என்னாச்சு னா எ ஒரு சப்ஜெக்ட்ல ஓகே ஆவுற ஒரு சப்ஜெக்ட்ல டவுன் ஆவுறா
ஓ செரி சரி
இப்ப சயின்ஸ்னா மேக்ஸ்ல போயிடறா மேக்ஸ்னா சயின்ஸ்ல போயிடறா சோ அதனால நா என்னாப் பண்ணே செரி அ அ மத்தது கூட ஓகே அவனுக்கு மேக்ஸ் தா கொஞ்ச எப்போதுமே நா நா நோட் பண்ணற வரைக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ் தா அவனுக்கு இதாயிட்டு இருக்கு சோ மேக்ஸ்க்கு போட்டுட்டு சோசியல் கூட நல்லா எடுத்துருவோ ஆ சயின்ஸ் கூட நா சொல்லிக் குடுத்திருப்பே தமிழ் இங்கிலீஷ் இந்த மூணு சப்ஜெக்ட் நா சொல்லி குடுத்துருவே மேக்ஸ் அவனே பாத்துப்பா எனக்கு வந்து மே சாரி சோசியல் மேக்ஸ் மட்டும்தா எனக்கு ஆ தேவைப்படுறாங்க அதனால தா செரி பக்கத்திலயே இங்க இருக்காங்க இன்ஸ்டூட் மாரி இருக் க்கு அந்த இன்ஸூட்ல எல்லாமே வந்து சிபிஎஸ்ஸி இல்ல மெட்ரிகுலேஷன் எல்லாமே உண்மய சொல்லி தரு அத்து அது
அப்படியா ஓகே
ஆமாமா சின்ன பையனுக்கு எப்போதும் ஆஸ்யூஸ்லா அந்த ஆ அவெல்லா படிப்பா அவனுக்கு எப்போதுமே நார்மலான ஒரு டியூஸன் தா அது அஞ்சு சப்ஜெக்ட் சொல்லி தர மாரி டியூஷன் தா சேத்து சேத்துவுட்லான்ட்டு இருக்கே அவ எப்டி வீட்டுல இருந்தாலு படிச்சு இப்ப நம நம்ம சொல்லி கொடுத்தாலு படிச்சுப்பா ஆனா என்ட் என்னிட்ட இருந்தாலு கொஞ்ச வெளாட்டு புத்தி படிச்சுக்க மாட்டா கிசிரிச்சுக்கிட் ருப்பா நம்ம வந்து சவுண்ட் போட் பட்டுட்டே இருக்கணும் பர்ரா பர்ரா னு கத்தினே இருக்கணு அதனால அவ அத மட்டு கன்சொல் பண்ணிக்கவே மாட்டா சில பையன்கள பசங்களையு அடிக்க கூடாது இல்லையா நம்ம நம்ம கத் ஓரளவுக்கு தா கத்த முடியு அதனால சரி அப்டின்ட்டு அவனுக்கு டியூசன் சேத்துட்லான்ட்ருக்க
ஓகே ஓகே அது எப்டி ஜூன் தானே ஸ்டாட் ஆகு இல்ல இப்பவே ஸ்டாட் பண்ணிட்வாங்ளா
ஜூன் தான் சிஸ்டர் இப்போ ஜூன்பஸ்ட்டுனா ஸ்கூல் ரீ ஓபன்னா ஜூன் லாஸ்ட்ல இந்த மாரிதா சேத்து விடுவே ஏன்னா ஜூன்ல என்னா அவங்க அதுக்குள்ளயு படிச்சிர போறாங்க அதனால நா ஜூன் லாஸ்ட்ல இல்லன்னா ஜூலை பஸ்ட்ல சேத்து வுட்ருவே
அப்படியா சேர் சேர் ஓகே போயிட்டு வர டிஸ்ட
இங்கல்ல ஆமா சிஸ்டர் பக்கத்துல இங்க பக்கத்துல தா கொஞ்ச தூரந்தா பையனுக்கு மட்டு கொஞ்ச பஜார்ல போற போல இருக்கு அது இங்கேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில போயிற்லா அஞ்சு நிமிஷங் கூட ஆகாது பைக் நா வுட்றேந்தா மூண் நிம்ஸ்ஸோ இல்ல நாலு நிமிசத்துல போயிற்லா அப்ப சைக்கிள்ல போனும்னா ஒரு அஞ்சாறு நிமிஷொ ஆகு நானே விடலாந் தா இருக் ஓகேன்னா ஈவினிங் அவ போற டையத்துலா இங்க ஒரே ட்ராஃபிக்கா இருக்கு ஏன்னா கம்பெனிஸ் போறவங்க ஸ்கூல் விட்டு போறவங்க ஆ நெறைய வேலய முடிச்சுட்டல்லா போறாங்ளா அவங்களுக்கெல்லா ரொம்ப கூட்டமா ருக்கு நீங்க போகவே முடியாது பைக்கு பஸ்சு காரு எல்லாமே ஒரே டிராபிக்கா இருக்கு சோ அத அத தாண்டி அவ போணுன்னா கொஞ்ச செரமொ
ஓ ஆமாமா சின்ன பைய தானே போறது கஷ்டொ
ஆமா அதனால சரி இப்போதைக்கு நா போய் வுட்டு விட்டுட்டு வரலான்ட் ருக்கே சின்ன பைய இங்க பக்கத்துலயே அவனே நடந்து போய்ப்பா ஒரு பிரச்சன இல்ல ஏன்னா ஃபிரெண்டு வீடு தள்ளிதா இருக்கு டியூஷனு அவனே போய்ட்டு அவனே வந்துருவா பெரியவ மட்டுந்தா நா போய் பாத்துட்டு ஸ்கூல்லயே இருக்கு சிஸ்டர் முன் ஜாய்ன் ஃபேமிலில ஸ்டர் தனியாதா ர்க்கொ நா மாமியார்ல்லா ஊர்ல ருக்காங்க நாங்க இந்த வேல வேலக் க்காவ எங்க என்னுடைய ஹஸ்பண்ட் இங்க வேலக்காக வந்திருக்காங்க அதுக்காக நாங்க இங்க வந்து தங்கிருக்கோ வேல ஒர்க் பண்றதுக்காக அதுலயெ இங்க நாங்க செட்டில்ட் ஆயிட்டோ இங்கயே இருக்ற மாரி செட்டில் ஆய்ட்டோ ஆமா சோ அதனாலதா இந்த ஸ்கூலு எல்லாமே பாக்க வேண்டியதாயிருச்சு
ஆமா ஆமா அது சிட்டி சைட்லா அமௌன்டு ஜாஸ்தியா இருக்குல்ல ஸ்கூலு டியூஷனுக்கு எல்லாத்துக்குமே
ஆமா சிஸ்டர் எல்லாமே இங்க அதிகோ வெல அதிகோ ஸ்கூல் ஃபீஸ்லே இரு ந்து ஒரு பொருள் வாங்குறதுல இந்து எல்லாமே அதிகோ நம்ம ஊர்னா பாத்தீங்ன்னா ஆ வீட்ல என்னா இருக்கோ தோட்டத்துல என்னா இருக்கோ அத சமைச்சு சாப்ட்ருவோ இங்க அப்டி கெடையாது ஒரு முருங்க கீரக்கூட இருக்காது நம்ப இன்னிக்கு காய்கறி இல்லனா கூட முருங்க கீர போட்டு கொழம்ப வச்சுட்டு சாப்ட்டு போய்ருவோ ஒரு அ வத்தள் தொட்டுக்றதுக்கு வச்சிருவோ ஆனா அ இங்க பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை காசு கொடுத்தா வாங்கணு முப்பது ரூவாக்கு கம்மியாதா குடுப்பாங்க
அப்டியா
அந்த மாரி ரேஞ்ல இருக்கு ஆமா ஆமா எதுமே காசு இல்லாம இங்க அசையாது அந்த மாரி
ம்
ரொம்ப கஷ் டந்தா இங்க இங்க இந்த சூழ்நெலல இங்க வாழ்றது கொஞ்ச கஷ்டந்தா அதுவு கைய்ல வேல இருந்துட்டுதா நம்ப இங்க அ ல அ இது பண்ண முடியு
ஆமா ஒருத்தரு சம்பாதிக்கிறது பத்தாதுல்ல ரெண்டு பேரு பண்ணாதா அங்க குடும்பத்த ஓட்ட முடியு
அ பசங்க ஆமாமா அது பசங்க ரெண்டு பசங்க ப ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்கன்னா இன்னு ரொம்ப கஷ்டொ ஏன்னா அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு பீஸ் கட்றது வீட்டு வாடக குடுக்றது அப்றோ சா சாப்பிட்றது அப்ற அவங்களுக் குள்ள திங்ஸ் வாங்கறது இதுலயே நம்மளுக்கு ஒரு ஒரு ஐம்பதாயிரக்கு மேல நம்ம சம்பாரிச்சாதா இங்க வாழ முடியு
ஆமா ஆமா நானு சொல்லி கேள்விப்பட்ருக்கே இது மாரி சிட்டி சைட்லலா ரொம்ப கஷ்டந்தா ரெண்டு பேரு சம்பாதிக்கணு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க இங்க நாங்க வந்து இங்க அம்மா வீட்டு சைட் நீங்க சொன்ன மாரி முருங்கைக்கீரைலா இங்க அம்மா சைட்லல்லா ஃப்ரீயா வீட்டு பக்கத்லே இருக்கு இங்க நாங்க கொஞ்ச சிட்டி சிட்டினா சிட் டி இல்ல சிட்டி பக்கத்துல இருக்கு முருங்ககீரல்லா காசு குடுத்துதா வாங்ற மாரி இருக்கு அனால அம்மா ஊர்ல இருந்து வரு போது கொஞ்ச சு எடுத்துட்டு வந்துருவாங்க இல்ல நா ஊருக்கு போனேனாலு ஊர்ல இருந்து கொஞ்ச எடுத்துட்டு வந்துருவே
ம் எனக்கு தெரிஞ்சு ஒங்க ஊர் சைடு்லா கொஞ்ச வெல கம்மிதா நா நெனைக்கிறே ஓரளவுக்கு இருக்கு ஆனா ஒங்களோ ங்க ஒங்க ஒங்க இதுல நீங்க இருக்கிற ப்ளேஸ் நா இருக்ற ப்ளேஸ் கம்பேர் பண்றதோட அதிக என்னோடது அதிக இதே நா எங் அ எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா ஒங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா எங்க ஊ ஒங்கூரு சைடு அதிக அந்த மாரி ரேஞ்ச்
அதா அதா ஒவ்வொரு எடத்த பொறுத்து போல எல்லாமே
ட்டு அ ஒரு ஒரு வேறுபட்டிருக்கோ அதனால நம்மது அது தகுந்த மாரி நம்ம வாழ்க் கே வந்து வாழ்ந்துதா ஆவ்ணு வேற வழி இல்ல
ம் ஆமா ஆமா கண்டிப்பா
இ பசங்களுக்கு இது பண்றது நம்ம கூட வாழ்ந்துட்லா ஆனா இப்ப இங்க நம்ப ஒரு ஸ்கூல்தா மெயின் இங்க இப்ப நம்ப ஆ ஃபீஸ் இல்லாம கூட சேக்லாம் ஆனா அது அதுக்கு தகுந்தா மாரி இங்க சரி வ நல்ல கோச்சிங் கிடையாது
ம்
அதனால நம்ம வந்துட்டு ஒரு பணத்த கொடுத்து ஒரு சேக்கற போலதான் இருக் கு இங்க இங்கோட ந நெலம அதனாலதா நா சேரி நம்ம பா பிள்ளைங்களுக்கு படிப்பு தான முக்கியொ அ தனாலதா நல்லா சரி ஆ இதுல போ போனா போயிட்டு வந்ட்டு டியூஷனுக்கும் நாங்க செலவு பண்றது
ஓகே நீங்க ஆனா மேக்சிமம் வந்து நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாருங்கள் அப்டி முடியாத பட்சத்துக்கும் வேணா டியூஷன்ல சேத்து
ஆ நா ட்ரை பண்றேன் சிஸ்டர் அத என்னால முடியலங்கிற பட்சத்துல தா நா இந்த வருஷம் டியூஷன் போட்றேன் போன வருஷம்ல டியூஷன் போல வீட்டுல தான் படிச்சான் நா படிக்க வச்ச ஓரளவுக்கு மார்க் வாங்குனா இது பப்ளிக்னால கொஞ்சம் பயப்பட வேண்டியதா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா
அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு
செரி ஓகேங்கா செர் அன்னொரு கால்ல பேசுறேன்
ஆ செரி ஓகே சிஸ்டர் பாய் ஆ
ஓகே பாய்